ஹலோ சொல்லு
உம் அதான் இன்னைக்கு என்ன கூப்பட்ல பாலாஜி இவங்கல்லாம் கூப்ட்டாங்க பேப்பர் போட்டவங்களாம் லைனா ஒவ்வொருத்தனயு கூப்ட்டு பேசனாங்களா வேற டீமு எம்ஆர்ல ஒரு டீம் வருதான் புதுசா ஒரு போடிங்க டீமு அதுக்கு ஆள் தேவைப்படுது நீங்க வரீங்களா கேட்டுறந்தானுங்க அதுக்கு பாலாஜி இவல்லாம் சரி வர மிச்ச ஒரு பத்துது கேட்டாங்க அவனுங்க வரன்டாங்க தெரில கூப்பிடவேல்ல கூபிட்டா கூட நாசொல்லிருப்பேன் நானு வரேன்னுருப்பேன் கூப்பிடவேல்ல
ஏன் கூப்பல உன்ன
தெரியில
உனய போக சொல்றத்தான் அவங்க பிளான்ல இருக்காங்களா
தெரியில என்ன பிளான்
போன்னு சொல்றக்குதா பிளான்ல இருக்காங்களான்
அதான் தெரியலன்னு
ஏன் உனய மட்டும் கூப்பிட மாட்டேங்க நிசாந்த கூட கேட்டுருக்காங்க உன்னைய மட்டும் ஏன் கேக்கவே மாட்டேக்கறாங்க
எப்போ
ஏ ஏழு வருஷம் வேல செஞ்சிருக்க இப்ப வந்து பசங்கள எல்லாம் கேக்குறாங்க உன்ன மட்டும் ஏ கேட்க மாட்டேக்கறாங்க
அதுதான் சொன்னனே உனக்கு கிளியரா சொன்னல எக்ஸ்பீரியன்ஸு சீனியரு இவங்க எல்லாம் தேவ இல்ல அவங்களுக்கு புரிதா ப்ரெஷரு ரெண்டு வருச வருஷ மூணு வருஷ உள்ள இருக்கு க்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு தேவ அதுனால அவங்கள போக விட மாட்டானுக திருப்பி வச்சுக்குவானும் கூப்ட்டு கூப்ட்டு வச்சுக்குவானுக
உம்
அவனுங்க பிளானே என்னன்னா சீனியர தூக்கி விடணும் தூக்கிட்டு ஃப்ரஷர மட்டு வச்சுக்கணும் அதனால ஃப்ரஷர மட்டும் கைவைக்கவே மாற்றானுக அவன் தொரத்தவும் மாட்டானுக சதீசுக்கு தொரத்தவு மாட்டானுங்க வச்சுக்குவாணு கூடயே அவங்களுக்கு எப்போ ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் மாறுதோ அதுக்கப்புறம் அவனோட கொஞ்சம் தூக்குவானுக இதான் அவனுவ கணக்கு
சேரி இப்ப மரியாதை இல்லாத இடத்துல எதுக்கு உனக்கு வேல விட்டுரு சரியா அப்புறம் இப்படி பண்ணாங்கன்னா அப்புறம் நீ போய் தொங்குற மாதிரி இருக்கு அஹ்
அதான் அப்படிதான் இருக்கு எனக்கு இன்னொன்னு தோணுச்சு பேசாம மேனேஜர்ட்ட போய் கேக்கலாம்
நான் உன்ட்ட மேனேஜர்ட்ட பேசுன்னு சொல்ல சொன்னேன் வேற ப்ராசஸ்ச்சும் மாத்திக்கணும் சரி இந்த வாரம் முடிஞ்சு அடுத்த வாரம் திங்க கிழம நீ பேசுற அவிர்ட்ட நான் சொன்ன மாதிரி பேசு
உம்
சொல்லு சொல்லு என்ன பண்ணலான்ட்டு இருக்க
அதுக்குதான் கால் பண்ணி இன்னைக்கே கேக்கலான்ட்டு இருந்தேன் சார் இந்த மாரி இப்ப கூப் மெடிக்கல் கோடிங்க்கு இந்த மாரி ஒரு பதில் சொல்லலாம்ல சார் அதுக்கு ஆள் தேவைப்படும்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்னை கூப்பிடவும் இல்லை கேட்கவும் இல்லை சார்
ம்
எனக்கு அது இன்ட்ரஸ்ட் தான் சார் நான் வேணும்னா போகட்டுமா அப்படினு கேக்கலானு இருந்தேன்
ம்
என்ன பண்றது
கேளு அப்ப கையோட கேளு தோணுச்சுன்னா அப்ப பண்ண வேண்டியதானே இப்படி ம மனசுக் க்குள்ளேயே வச்சிட்ருந்தா எப்படிடா
அவர் நான் பார்த்து சொல்றேன் விஜய்னார்னா
பார்த்து சொல்றேன்னா அடுத்த வாரம் கால் பண்ணு அடுத்த வாரம் கால் பண்ணி சார் என்னாச்சுங்க சார் பாத்தீங்களா நான் உன்னை என்ன சொன்னேன் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுடான்னு சொன்னேன் இவ்வளவு வேலை இருக்கு சார் எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு நான் இதை நம்பிதான் கடன் வாங்கிட்டு ட்டு வெளிய போனா எனக்கு இவ்வளவு சம்பளம் இவ்வளவு நாலேஜு இல்லை எனக்கு எதுவும் பேசவும் தெரியலை என்ன பண்றதுன்னு தெரிலைங்க சார் அப்படின்னு சொல்லி பேசு ஃபர்ஸ்ட் ட்டு இதெல்லா பேசு அவருட்ட பாப்பாவு இப்பதா ஸ்கூல் சேத்திருக்க ஃபீஸே நுப்பதாயர நாப் பதாயர கட்றே கட்டுணு என்ன பண்ணன் தெரில அவங்கனாலயு வேலைக் போக முடில பாப்பாவ பாத்துக்கவு யாரு இல்ல அப்பில்லா சொல்லு அவர்ல்லா கேப்பாரு நீ எல்லா சொன்னின்னா நா நா ஸ்டார்ட்டிங்கே சொல்ட்ட ஒருத்தர்ட்ட ஹெல்ப் கேளு கேட்டாதா கெடைக்கு கேக்காம இருந்தின்னா எப்புடி கெடைக்கு அவரு எதோ ஒரு ஐடியோ இல்ல விஜய் வேண்டா நீங்க வேற பாருங்கன்னான்னா ஓகே இவ்ளோ து நீ சொல்லு ஃபர்ஸ்ட்டு இதெல்லா சொல்லி என்ன பண்றது சார்னு கேளு வேற எதாவுது ப்ராசஸ் ஆச்சி எனக்கு மாத்தி இது பண்ண முடியுமா சார்னு கேட்டு பாரு ஏ
சேரி நா கேட்டு பாக்கற
கொஞ்ச நல்லா யோசிச்சு முடிவெடு செரியா
ம் இல்ல இப்ப நா என்ன சொன்னா அதா ராபின் பாயி ராபின் பாயிட்ட சொல்ட்டனால ராபின் பாய் சொன்னாரு அது மெடிக்கல் பாஸ் தான கண்டிப்பா கேட்டா நீங்க போயிருங்க விஜய் அப்டின்னாரா நா சொன்னே கேக்கவே இல்லைங் பாய் கேட்டா கூட நா செரின்ட்ருப்ப என கேக்கவே இல்ல அப்டின்ன அப்ப மே பி இனிமேல்தா கூப்புடுவானு நெனைக் க
ம்
ஆமா வச்சிருந்தாரு அதுக்கு முன்னாடி முந்து மாதிரி இல்லை அவரு முந்தி நம்ம கேட்கணுமா கேக்குற மாதிரி இருக்கு அதான் என்ன பண்றதுன்னு யோசி
ஏன் அது சேரி அடுத்த வார கேளு திங்கக்கெழம கால் பண்ணே அவருக்கு கால் பண்ணி கொஞ்சோ ஃப்ரீயா பேசு பேசிட்டு இந்த மாரி போன வார கூப்ட்டுருந்தாங்க அந்த மாதிரிலா எல்லாத்தையு கூப்ட்டாங்க சார் என்னை மட்டு கூப்பிட்ல இந்த மாதிரி கேட் இருந்தா கூட நா வேற ப்ரஸ்சஸ்க் சேரின்னு சொல்லிருப் ப்ப என்ன பண்றது சன் ஸ்கேல் அவர ட்டு அவரு போறக்குள்ள உனக்கு நல்லது பண்ணிட்டு தா போவாரு எனக் மனசு சொல்லுது அதா சொன்ன
உம்
செரியா
சேரி நா கேக்குற
ம் ஒரு தடவ கடைசியா ட்ரை பண்ணிதா பாரே அவரெல்லா உனக்கு நல்லது தான பண்ணுவாரு சொல்லு எத்தன வருஷோ உனக்கு தெரியு உன்னைய போய் அவர் எதாவது நெனைப்பாரா ஆ
ம்
கொஞ்சோ கூச்சோ தையக்கலா இல்லாம வெளிப்படியா அவருட்ட பேசு ஆ இதுதா ப்ராப் ப்ளம் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு என்னால பேசமுல்ல இதெல்லா இருக்கு அப்டின்னு சொல்லு ஆ
ம்
இங்கிலீஷ்லியு எனக்கு பேசல சார் நா ஏழு வருஷமா இப்டியே இருந்துட்டே வேல செஞ்சோம விட்டுக்கு போனோமான்னு நாலேஜ் எதுவு இல்ல நா என்ன பண்றதுங்கிற மாரி சொல்லிரு வெளிப்படையா ஆ
அதா ப்ராசஸ் வைஸ்ல இருக்கு சார் தமிழ்ல தா பேஸ் ம முடியுது இங்கிலீஷ்ல பேச வரல எனக்கு ஆல்ரெடி எம் ஆர் ஐவு தெரியு சார் இப்ப எம் ஆர் ஐலவே ஒரு வருதுங்க சார் சொன்னாங்க ஆ அதுக் கூட நம்மோ
இத வந்து கடைசியா சொல்லு செரியா ஃபஸ்ட்டு இதெல்லா சொல்லிட்டு அதுக்கப்பறமா இந்த மாரி சொன்னாங்க இப்ப கேட்டிருந்தாங்க என்னைய யாரு கேக்கல
ம்
அப்டிங்கற மாரி சொல்லு ஆ
அவரு இன்னு போல இங்கதா இருக்காரு
அதுதா நீ மண்டே கூப்ட்டு பேசு
உம்
பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்லு
ம் ம் செரி நா கேக்குறே புரிஞ்சிது
ம் ட்ரை பண்ணு எதாது ஒரு முயற்சி பண்ணு கெடைக் கு அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரு கண்டிப்பா பண்ணாம இருக்க மாட்டாங்
எனக்கு இங்கேயே கெடச்சாலு போது இதே சாலரி கெடச்சாலு ஓகேதா இன்னொரு இந்த ஜூலை வந்துருச்சு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நாலு மாசோ அதுக்கப்புறோ ஒரு ரெண்டு மாசோ அந்தாஅந்தானே போயிரு டக்குனு அப்றோ அடுத்த வருசோ லீவுக்கே வந்துறு
அதுக்குள்ள எதாவது ஒன்னு கத்துக்ட்டு நீயா வெளிய வர்ர மாரி கூட பாரு நீ
அத இன்னு அஞ்சு மாசோ இருக்குற அஞ்சு மாசத்துக்குள்ள எப்டியா நா டெவலப் பண்னு நா என்னை பத்தி கத்துக்கணு இங்கிலீஷ்லந்து எல்லாமே கொஞ்சோ கத்துக்கணு கிளாஸ் வைஸ்ல
அதுதா ரெண்டு பேருமே போலா கிளாஸுக்கு வேணா சாயந்தரோ சாயந்திரோ கிளாஸ்கு போலா காலையிலனா காலையில ஒரு பத்து மணிக்கு போயிட்டு ரெண்டுமண் நேரோ அட்டன் பண்ணிட்டு வர்லா ரெண்டு பேரு ரெண்டு பேருக்குள்ளயே பேசிக்கலா யாரிட்டையு எது சொல்ல வேண்டா அது நெறய டைம் இருக்கு நீ அது குள்ள ஃபஸ்ட் இதெல்லா முடி ஃபஸ்ட் செரியா
உம்
எப்டி பேசினா கொஞ்சோ அவர்ட்ட இதா இருக்குனு நீ வழவழ கொல கொல கொலன்னுல்லா பேச கூடாது சுத்தி எல்லா வளைக்க கூடாது நீட்டா பேசணு செரியா
உம்
புரிஞ்சுதா
புரிஞ்சுதுருந்த மாரி இருக்கு சார் எ பிரச்சன அப்படிங்கிற‌‌ மாரி தெளிவா சொல்லணு இல்லயா
உம் தெளிவா ஃர்ஸ்ட் உன் பிரச்சனைய சொல்லணு சொல்லிட்டுதா அதுக்கப்புறமா நீ இந்த வேல விஷியமா கேட்கணு செரியா
உம் நீதா இப்ப சாரு நா பேசுறோ கேளு
நா எங்க அவரு பேசி எப்ப எப்ப ஃப்ரீயா இருப்பாரு அவரு
நாளைக்கு காலைல கூப்ட்டு பாக்கலா ஏனா இப்ப நைட் காலையே வந்துடுவாரு
அஹ் வேலையா இருப்பாரா
ஆஹ் மதியானோ வருவார்னு நெனைக்கிற மதியானோ வந்துட்டு நைட் கிளம்புவாரு ஒரு பத்து மணிக்கு மேல கிளம்புவாரு
உம் அப்ப எப்ப பேஸ் நேர்ல பேச முடியாது ஆனா ஏ
ஆமா நேர்ல பேசினா எனக்கு வரமாட்டேங்குதே நேர்ல பேசு அதா அங்க வாயவே பாக்குற மாரி இருக்கூ எல்லா
சரி உனக்கு வேண்டா நீ நேர்ல பேச வேண்டா போன்லயே பேசு
இப்ப போன்லனா உன் கூட நா பேசற தெளிவாதானே பேசுற
நல்லா பேசற தெளிவா பேசற அதே மாரி பேசு நீ நேர்லதா உளப்பற அந்த எங்கிட்ட இப்பிடி ஃபோன்ல பேசும்போது நல்லா பேசுவ வீ ட்டுக் வந் சண்ட போடுவ இல்ல அந்த மாரி பண்ணாம நீ ஃபோன்லியே பேசு அத்தா உனுக் கரெக்டா இரு
உம்
நீ தெளிவாவும் பேசற ஃபோன்ல
உம்
ஒருத்தர பாத்தாதா உனக் பேச வர மாட்டக்து சரியா
சேரி
ம்
ச கிரௌண் ப்ளோர்ரா இருந்தாதா கொஞ்ச சவுண்ட்ல்லா கம்மியா இருக்கு அ அன்நெச நாய்ஸ் இருக்காதுன் பாத்தா இங்க அதுக்கு க்கு மேல மோட்ரு ஒட்ற சவுண்ட்டு வ
ஒன்னுமே கேக்கல எனக்கு
எனக் தெளிவா கேக்குது இங்க
இங்க எனக் ஃபோன்ல எதுமே கேக்ல அமைதியாதா கேக்குது
உம்
நாளைக்த்தா என்ன செய்யன் தெர்ல சாப்பா தூங்கிருச்சு
அ இப்ப பேசிட்டு இருஞ்ச்சு
அ தூங்கிடுச்சு அவ்ளதா இப்பல்லா ஒம்பது ம நா ஒம்பது மணிக்கே‌ ந தூங்கு இன்னிக்கு தா லேட்டு மணியாய்ட்ச்சு தூங்ட்டு தூங்குச்சுனா காலையில ஏழ்ரை மணிக்கு நல்லா தூங்கி நல்லா தூக்கந்தா ஏ பத்து மணிக் தூங்குனா நேத்தலா ஒம்போது ஒ ஒன்போது மணி லாப்படுத்துருச்சு வய்த்துக்கு ஊட்டிட் ட்ட தோஸ் சுட்டு ரெண்டு தோசை அதுவே சுட்டுச்சு ஒக்காார வெச்சு அதயே சு ட்டத சுட வெச்சு ரெண்டு தோச சாப்டுச்சு சாப்புட்டு அப்டே ப்ப ஊட்டி உட்ட வீடியோ கால் பண்ணி குண்டுகிட்ட எல்லா பேசிட்ருஞ்ச்சு
உம்
அத் அச்சுக்குட்டியெல்லா வா ங்க பொறந்த நாளுக் வா வான்னு வர வர ரே
உம்
எங்க அப்பா சிக்கன் வாய்ங்ட்டு வந்தாரா இருந்தாரா எங்க அம்மா கிரேவி வெச்சுட்ருக்கா
உம்
சேரி அப்டின்ட்டு சனிக்கெழம வேலயா உனக்கு
எப்டி காலைலே போயிடுவியா நைட்டு போவியா
காலையில போ நைட்டு ங்க நைட் ஷிஃப்ட் கெடையாது இன்னு சனிக்கெழமலா போற மாரி கால்ல தா வரு
சேரி அப்ப காலைல நீ போ நா வேலைலா முடிச்சுட்டு அங்க போறே நீ அங்க வந்து துரு
ம்
செரியா
சாயங்கால தா வருவே
சேரி அங்க வந்துரு நா பாப்பா தூக்கிட் போறே நா என்ன பண்றது இங்க தனியா
சேரி சேரி
அங்க போயிட்டு விசா தா வாங்கணு சேரி நா கட் பண்றே
ம்